இருகீங்களாங்க
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கேங்க
என்ன பண்றீங்க
என்னாங்க காலையில இருந்து ஒரே சளியா இருக்கு
ஐயே சளி புடிச்சிட்டா
ஆ ஆமாங்க சளி புடிச்சிருச்சு ஜோரோ அடிக்கிற மாரியே இருக்குங்க
ஏ வேர்வசலி எதாவது புடுச்சதான்ன
இல்லங்க நாங்க அந்த ஐஸ்கிரீம் ஒண்ணு அருண் ஐஸ்கிரீம்ல அஞ்சு ருவாய்கி விப்பாங்கள ஒரு ஐஸு
ஆமா பாக்கெட்ல
அத வந்து எப்ப பாத்தாலு சாய்ந்தரோ சாய்ந்தரோ ரெண்டு ரெண்டு சாப்ட
அய்யயோ ஆ
அதுல வந்துருச்சு சளிபிடிச்சிருச்சு அதிகமா
செரி ஒத்துகாதுனா ஏ இப்டி சாப்டுறீங்க
ஆ அதாங்க இல்லங்க அது புள்ளைக்கி வாங்கி வைக்கிறது
செரி செரிங்க
அது சாப்புடுமேன்ட்டு அது எடுத்துட்டு வந்து குடுக்கு நீங்க ஒண்ணு சாப்புடுங்கமானு குடுக்குமா அதோட நானு சாப்ட அந்த மாரி சளி ஆயிட்டுங்க
அதுங்க தொண்ட கரகரக்கு னு க்கு உடம் பாத்துங்க ம்
செரிங்க நீங்க எப்டிங்க இருக்கீங்க
நல்லாக்க டாக்டர்ட போனீங்களா இல்லையா
டாக்ட்ருடுக்லா இன்னு போலங்க வீட்லேங்க மருந்து மாத்தர சாப்புட்டு கொணப்படுத்திட்லான்டு இருக்க
ஏ ஒரு ஊசிய போட்லாம்லங்க
இல்லங்க இன்னைக்கு வேற ஊ வீட்ல கரண்டு இல்ல
அது அப்டியா
ஆமாங்க பவர் கட் ஆக்கிட்டாங்க
எங்க வீட்லயு கரண்ட் இல்லைங்க போயிட்டு போயிட்டு தாங்க வருது இன்னைக்கு
ஆமாங்க எ நெனத்துல ரொம்ப மோசமா இருக்கு எப்ப பாத்தாலும் கரண்ட நிறுத்தடுறாங்க அதனால ஜன்னலு கதவு எல்லாத்தையு தொறந்து வச்சுட்டு உக்காந்துருக்கே
ஆ இந்த காத்தடி நேமா இருக்குலங்க அதனால என்னன்னு தெரியலங்க
ஆமாங்க என்னங்க பண்றது தெர்ல இந்த காத்தடிக்கிறப்பல்லா போஸ்ட் மரல்லா உழுந்துரும் போல
ஆ அதனால தாங்க
அது இல்லாம இந்த மரோ எல்லா இருக்கு பாத்தீங்களா அந்த மரோ எல்லா என்ன ஆகு கிளை எல்லா உடஞ்சு உடஞ்சு உழுவோ
ஆ
ஆ அந்த நேரத்துல என்னாவு கரண்டு கட்டாவ தான செய்யு
அதா வீட்ல இப்பயு கரன்ட்இல்ல காலையே ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை போயிட்டு போயிட்டு வந்துட்டுங்க
அப்டியா எங்களுக்கு கரெக்ட்டா ஒரு ஓம்போது அம்பதுக்கு நிறுத்துனாங்க செக் பண்ணிக்கிட்டாங்க கரண்ட் போதா இல்லையன்னு செக் பண்ணி பாத்துக்கிட்டாங்க
ம்
இப்ப வந்து கரண்டு பத்து கரெக்டா ஒரு பத்தே கால் கிட்ட எல்லா கரண்டா நிறுத்திட்டாங்க
ஆ ஆமாங்க கர நிப்பாட்டுபோது மட்டு என்னமோ கரெக்டா நிப்பாட் பத்து மணிக்கு எல்லா நிப்பாட்டிறாங்க
ஆமாங்க வர்றது பாத்தீங்கன்னு வச்சீங்களே சாய்ந்திரோ அஞ்சு மணின்னு சொல்லுவாங்க ஆனா அஞ்சு மணிக் எல்லா வரமாட்டேங்குது ஆறு மணி ஏழு மணி ஆயிடுதுங்க இருட்ல உக்காந்துருக்க வேண்டியது இருக்கு
அதேதாங்க இங்கேயு பண்ணுவாங்க கரெக்டா பத்து மணி நிப்பாட்டிடுவாங்க வரும் போது மட்டு லேட்டா வருது அது ஆறு மணி ஏழு மணிக்கு மேல தா வருது
ஆமா அதுக்குள்ள நம்ம நனைஞ்சு போயி சளி இதுவே இப்ப சளியா இருக்கா அது அதுக்கு மேல சளி புடிச்சுருங்க
ஆமா அது வேர்வ சளி விடாதுங்க நம்ள
ஆமா இன்னைக்கு புள்ளைக்கு வேற லீவா வேற போயிட்டு
அப்டியா லீவா உங்க பசங்களுக்கு
ஆ ஆமாங்க சனிக்கெழம லீவு
எங்க பசங்கள ஸ்கூல் உண்டாக வச்சாங்க வச்சுட்டானுங்க
அச்சச்சோ எங்க ஸ்கூல்ல எல்லா அப்டில்லா பண்ணமாட்டாங்க சனிக்கிழமைான லீவ் விட்ருவாங்க சனி ஞாயிரும் பிள்ளைங்களுக்கு எப் எப்போதுமே லீவு தா
ஓ அப்டிங்களா இங்க அப்டி கெடையாதுங்க போன வாரம்லாம் லீவ் விட்டாங்க அது எதுக்கு வெயிலுக்காக லீவ் விடுறாங்க இல்லாட்டி வச்சிருவாங்க எல்லா சனிக்கெழமையு வச்சிருவாங்க
அப்டிங்களா பிள்ளைங்க பாவம் தான பொழுதானைக்கு படிப்பு படிப்பு ட்டேஇருந்தா என்ன பண்றது
ஆமாங்க அவங்க அந்த நா வேலை நாட்கள முடிக்கணு இல்லையா அதுக்காகையாவது வக்கிறாங்க அவுங்க போஷன் எல்லா
அப்டிங்ளா ஆமாங்க நா வேற செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு பாத்தே கரண்ட் இல்ல எங்க செடிக்கு போய் தண்ணி ஊத்துறது
மழ எல்லா பெய்லயாங்க எங்க ஊர்ல கலைல லேசா தூர்னுச்சு இன்னைக்கு
ஏங்க எங்க தெருவ தாண்டி அடுத்த தெருவெல்லா மழை பெயுது
அய்யயோ அப்டியா
தெருவுல மழ பேய மாட்டிக்குது பாருங்க
எங்க வீட்ல காலைல லேசா தூர்ச்சுங்க சேரி இன்னைக்கு மழை வரும்னு நெனைச்சா ஆனா வரவே இல்லை அப்டியே காத்துலயே போயிடுச்சு அப்டி மழை
அப்டிங்களா நாங்க வேற செரி இந்த ரூஃபுக்கு தண்ணி ஊத்துலாம்னு பாத் தா மழை வந்து தண்ணியா இருக்கும்னு நெனைச்சே
ஆமா
அ எங்க மழை வருது எங்க போண மழையு வரமாட்டேங்குது புயலும் அடிக்க மாட்டேங்குது போங்க
ஆமா எங்க பாத்தாலுமே ஆனா நிறைய வே எது எதோ சொல்றாங்க நின்னுட்டு தூங்குறாங்க ங்கறாங்க
ஆமாங்க இர் ரெண்ட் கனமழ இருக்குன்னு போட்ருக்காங்க
ஆமா
ஆனா வெயில பாருங்க எப்டி வெய்லி பல்லிளிச்சிட் நிக்குது
ஆ நல்லா சுல்லுன் அடிக்குதுங்க வெயிலு
ஆமாங்க ஆமாங்க
ம் மொளகா மல்லி காலைல் லெமன் ரைஸ் தாங்க செஞ்சே
சேரிங்க
ணீட்டு பன்னீர் அப்டியே வறுத்து குடுத்துருக்கே பசங்களுக்கு
ஆ அப்படிங்ளா பன்னீர் எங்கங்க வாங்குவீங்க
பன்னீர் இங்க க வீட்ல ஒருத்தவ்ங்க குடுக்கனாங் கொண்டந்து பால் வண்டில்லா எட்த்துட்டு போவாங் பாத்தீங்ளா
ஆமா
அவுங்ககிட்ட ஒ விசார்ச்சு பாத்தே அதுல வந்து கோ கிலோ வந்து முன்னூத்தி எண்பர்ருவான்னு குடுத்தாங்க
சேரி
ஆஹ வாங்கி வெச்சிருக்கே அது வந்து ஒரு மாசத்துக் வருமா வீணா போவாதுன் சொன்னாங்க இல்லாட்டி நா நூர் நூறுதா வாங்குவே எ ப்பயுமே
அப்டிங்ளா
ஒரு கிலோ குடுத்தா ஆனா ஒரு மாசோ அதுலே போட்ருக்குங்க எ ஒரு மாசோ வரைக்கு வெச்சு பயன்படுத்தலானு போட்ருக்கு
சேரிங்க சேரிங்க
அது தா கொஞ்ச கொஞ்சமா எடுத்து பயன்படுத்திட்ருக்கங்க
சேரிங்க சேரி நால்லா இந்த க மார்க்கெட்ல தாங்க போய் வாங்க்கிறது
அப்டிங்ளா இது மாரி ஒரு நாள் வாங்கி பாருங்க
ஆமாங்க அப்டிங்ளாங்க ஏ ஏ
ஆமாங்
சேரிங்க சேரிங்க மொளகா மல்லியா ஆ எப் டிங்க அரப்பீங்க மொளகா மல்லி
அ அ உங்க நீங்க அரச்சதில்லயா நீங்க
நால்லா அரச்சதே இல்லங்க எங்க அம்மா அரச்சு குடுப்பாங்க இல்லனா எங்க அத்த அரச்சிருவாங்க நா தனியா அரச் சதில்ல
அப்டிங்ளா ஒன்னுல்ல மெளஹா வந்து அர கிலோ போது காரத் தகுந்த மாரி போட்டுக்கலா செல பேரு முக்கா கிலோ போடுவாங்க
செரிங்க
பசங்க இருக்கறதால அரக் கிலோ தா போடுவோ அரக் கிலோ மெளஹாக்கு ஒரு கிலோ மல்லிங்க
அப்படியா மல்லிலதா மொளகால தா காரோ இருக்கு மல்லில கார்ருக்காதா
ங்க அரக் கிலோக்கு ஒன்னு ஒன்னு வந்து கரக்ட்டா இருக்குங்க நம்ளுக்கு ரொம்ப முக்கா கிலோ போடுவாங்க
சேரிங்க
நாங்க கரக்ட்டா ப அரக் கிலோ தா போடுவோ அப்றோ நம்ம ம மஞ்ச தூளு
ஆ
சீரகோ, சோம்பு எல்லா கொஞ்சோ நூர் நூறு போட்டுக்கோணுங்க
அப்படிங்க ஆ சேரிங்க சேரிங்க மெளகு ஆ சேரிங்க
அ மொளகா மிளஹாவே காரமா குல்ல
ஆமா
மெளகு மட்டு அம்பது வெந்தயோ கொஞ்சோண்டு ஒவ்வொரு ஸ்பூ போது அதெல்லா
அப்படிங்ளா சேரி சேரி நானு செஞ்சர்றே அப்டியே
காய வச்சு நல்லா வறுத்து குடுங்க வறுத்து கொஞ்சு நல்ல மனமா இருக்கு வீணா போகாம பூச்சி புடிகாதுங்க
அப்படிங்களா நானு அரைக்கிறங்க கருவப்புள்ளையு போட்டுகணு
ஆ கருவேப்பில நல்ல நிழல்ல காய வச்சுன்னா நம்ம மொறுமொறுநு ஆயிடுங்க
அப்படிங்க அதையு ஒரு வதக்கு வதக்கி போட்டா
ஆ அதுவு வதக்கி போட்டுக்கலாங்க
சேரிங்க சேரிங்க
வதக்கிட்டு நல்லா நைஸா அரைச்சிக்க வேண்டியதாங்க அரைச்சுட்டு வந்து நா எதுக்கு ஒரு தடவ சலிச்சு
அப்படிங்களாங்க செரிங்க செரிங்க
அது ரெண்டு மாசோ மூணு மாசத்துக்கு கூடிவந்துருங்க நம்முளுக்கு
அப்படிங்களாங்க செரிங்க செரி நானு ட்ரை பண்றே அப்ப அதே மாரி மோளகா மல்லி நீங்க சொன்ன அளவுலயே போட்டு நானு செய்யிறதுக்கு பாக்குறங்க
ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுங்க வந்து தோவரம் பருப்பு போட்டுக்குங்க
செரிங்க செரிங்க
அரிசிலா போடுவாங்க அதெல்லா நா போட்டதில்ல நீங்க போடுவீங்களா
என்னது
அரிசி அரிசி இருக்குலங்க
அரிசி போயி எப்பிடிங்க சாதத்துக்கு போடுவாங்க
மெளகாத்தூள் போடுவாங்கங்க அதுல போட்டா உங்களுக்கு வந்து ஆனா நம்ப போட்டா பு நோர மாரி வரு நம்ம எல்லா போட்டா
ஏதோ ரிங் டோன் மாரி எல்லா கேக்குது
ஆமாங்க மெசேஜ் வந்துட்டே இருக்குங்க
அது அப்படியே சைலண்டுல போட்டு விடுங்க
சரி சரிங்க
ஆ செரிங்க செரிங்க அப்புறங்க
ஆ அதாங்க ஆனா அந்த அரிசி போட்டா நம்மளுக்கு நொ ப வந்து கொழம்பு பொங்கி பொங்கி வருங்க
ஆ அரிசி எல்லா போடாதீங்க
ஆ நா போடுவே கொழம்பு திக்கா கட்டியா போயிடு
ஆ செரிங்க
செல பேர்லா போடுவன்னு சொல்றாங்க
அப்படியா
ம்
ஆ நால்ல இன்னு அரச்சதே இல்ல எனக்கு எப்படிங்க தெரியு
அதா நீங்க கேட்டு பாருங்க வேணா விசாரிச்சு பாருங்க அப்புறோ கறி மெளகாத்தூள்ளு எல்லா
ஆ ஆ
கறி கொழம்புக்குன்னு தனியாவு அரைப்பாங்க
ஆ செரிங்க
அது இந்த பட்டே கிராம்பு ஏலக்கா மல்லி சே எல்லா போட்டு அத தனியா அரச்சு குடுப்பாங்க
ஒ ஓ செரி செரி செரி நா வந்து எப் எப்போதுமே எங்க வீட்லயே எங்க அத்த அரச்சு குடுத்துருவாங்களா
ம்
அத வச்சே நா ஓட்டிட்டுருந்த
செரி செரிங்க அது நம்ம கர மசாலா வாங்க தேவல இது போட்ட
அப்படிங்களாங்க ஆ ஆ
கொழப்புக்கு பயன்படுத்திக்கலாங்க
ஆ செரிங்க அதா சளிதாங்க தொல்ல தாங்க முடியில மனுசன போட்டு பாடா படுத்துது
அதுதாங்க மாத்தர வாங்கி போடுங்க எதாச்சு
ஆ ஆ செரிங்க செரிங்க
ம்
மாத்தர இப்ப சளி சிறப்பு குடிச்சே
ஊசி போட்டீங்ளா இல்லையா
இல்லங்க சளிக்கெல்லாம் போய் ஊசி போடுவாங்களா ஏங்க நீங்க வேற
இந்த காலத்துல சொல்லயாங்க முடியுது இதுலெல்லா ஒடனே ஊசி தாங்க
சீ அதோட எல்லாருக்கூ ஒருத்தர்க்கு வந்தா வீட்ல எல்லாருக்குமே வந்துடுதுல்ல
பிள்ளைங்க வேர வச்சிருக்கீங்க
ஐய்யயோ வீட்ல புள்ளைங்க இருந்தாலே தொல்ல தாங்க அது ஸ்கூலுக்கு போயிருந்தா கூட பிரச்சன இல்ல லேப்டாப் வச்சு குடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுதுங்க போட்டு
அ நம்ப கூட சமாளிச்சறோ பசங்களுக்கு வந்தா எங்கங்க புள்ளைங்க பாவொ
ஆமாங்க நா வேற கைப்புள்ள வேற வச்சிருக்கே அவுனுக்கு வேற பாலு குடுத்துட்ருக்கே
ஆமா அப்ப உங்களுக்கு சளி புடிச்சா புள்ளைக்கு சளி புடிக்கூ அப்புறொ அதுங்க சமாளிக்காட்டி நம்மளுக்கு போதும் போதுன்னு ஆயிடுங்க
ஆமாங்க ஆமாங்க அதாங்க தலவலியா இருக்குங்க நீங்களு புள்ளைங்கள பத் பத்ரமா பாத்துக்கங்க இந்த காலத்துல வா ல்லா சொல்ல முடியில
அதா பசங்க டெய்லி ஸ்கூலுக்கு போதுங்ளா அதுங்ளே வேர்வ சளி புடிச்சி ஒடம்பெல்லா வேர்க்குரு மாரி இருக்குதுங்க இந்த வெயிலுக்கு
அய்யய்யோ இந்த இங்க மழ வந்துட்டு வந்துட்டு போது பத் திங்ளா இதுவே புள்ளைங்களுக்கு ஒரு சளியாவுது
அதா சூடு சூட்ட கெளப்பி வுட்டுடுதுங்க
அதுதா போலங்க அந்த ஐஸ்கிரீம் சாப்ட்ருக்கயே கூடாது
ஆமா ஐஸ்கிரீமு சூடு தானங்க அது
ஆமாங்க இப்பல்லா எங்கங்க முன்னாடியெல்லா பாலு சேமியா போட்டு சீனி போட்டு நேச்சுரலா செஞ்சாங்க
அமா
இப்பல்லா வந்து ஃப்ரோசோன் வருது என்னத்த பண்றது
ஆமா அவுங்க எதுல தயாரிக்கிறாங்கன்னு தெரியிலைலங்க
ஆமாங்க ஆமாங்க நீங்க வீட்லயே ஐஸ்கிரீம்லா செய்வீங்ளா
செஞ்சிருக்கேங்க முன்னாடி செய்வங்க இப்ப எங்க அழுப்பா இருக்குங்க செய்யிறதுக்கே
ஆமா இப்பல்லா அழகா ஒரு மோல்டுல ஊத்தி வச்சா குச்சி ஐஸு ரெடி ஆயிடுது கப்பைஸு ரெடி ஆயிடுது
ஆமா எதுமே எம்ப வீட்ல செஞ்சா மேல அப்டியே ஐஸ் கட்டி மாரியே ஆயிடுதுங்க
ஆனா அவுங்க செஞ்சா மட்டு எப்டி கீரீமி வருதுன்னு தெர்லையே
னக்கே எங்க வீட்ல உள்ளது ச சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுதான்
செரி
அதனால என்னன் தெர்ல ஐஸ் கட்டி அல்லா செஞ்சு வக்கிறோ
ஆ
சாப்டம்போது பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிருந்தா எப்டி இருக்கு அந்த மாரி இருக்குங்க அள்ளி சாப்டும்போது ஐஸ் கட்டி சாப்பற மாரி இருக்குங்க
ம் அப்டிங்களாங்க சேரிங்க சேரிங்க உங்கள்ட்ட பேசிட்டு நேரம் போனதே தெர்லங்க
சேரிங்க அதா ஒடம்ப பாத்துக்ங்க அ எப்டியே அடிக்கிற
சேரிங்க நன்றிங்க
ஆ சேரிங்க